த்தம் ஹலோ வணக்கம் பிஸா
ஹலோ வணக்கம் அக்கா சொல்லுங்க என்ன பண்றீங்க
ஆ ஒண்ணு இல்ல சும்மாதா இருக்றே நீங்க என்ன பண்றீங்க
நா கூட சும்மாதா இருக்றேன் வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க சாப்டே அக்கா நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்பிட்டே என்ன சமையல் வீட்ல
எங்க வீட்ல வந்து கார கொழம்பு அதுக்கப்பறோ வந்து பீட்ரூட் பொரில்
அப்படியா செரி செரி எங்க லெமன் ரைஸு முட்ட மீன் வறுவல்
அப்டியா ஓகே ஓகே என்ன பண்றாங்க வீட்ல எல்லாரு
உள்ளஹ் ரூம் படுத்துட்ருக்காங்க என்ன என்ன இவுங்களுக்கு சமக்க இது எதாது சொல்லுங்க ஸ்பெஷல்லா ஏதாது கத்துக்லா உங்களுக்கு எதாது தெரியுமா சமையல்ல
எனக்கு அவ்ளவா தெரியாது சமையல்ல நீங்க ஏதாது சொல்லுங்க ஏ ப்ரியாணி செய்ய தெரியு
சொல்லுங்க அங்க உங்க ஊர் ஸ்டைல் ப்ரியாணி எப்டி செய்வீங்க சொல்லுங்க கத்துக்றே நா
எங்க ஊர் ஸ்டைல் வந்து அ எல்லாமே ரெடி பண்ணிற்ணு இங் என்ன ரெடி பண்ணுனு உங்களுக்கு தெரியும்ல
உள்ள நீங்க சொல்லுங்க எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனக்கு அவ்ளோவா சரியா தெரி செய்ய தெரியாது நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் எப்டி பண்ணணு என்ன போட்டு எப்டி அந்த இது பண்ணணு கரம்மசாலா எப்படி போடணு எல்லாமே டீட்டெயிலா சொல்லுங்க எனக்கு
அப்டியா எங்க ஊர்ல வந்து பாஸ்மதி சாவல்லதா செய்வோ ஆமா அது அது வந்து நல்லா கொஞ்ச நேரோ ஊற வச்சுர்ணு ஃபஸ்ட்டு ஊற வெச்சிர்ணு
செரி
செரியா அதுக்கப்றோ வந் து வெங்காயோ தக்காளி கொத்தமல்லி புதினா அதுக்கப்றோ வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே கரெட் கரெக்டா எடுத்து வச்சிட்ணு
செரி
அதுக்கப்றோ வந்து எண்ண எவ்ளோ வேணுமோ அவ்ளோ போட்டுக்கங்க
அ இப்போ ஒரு கிலோ சமைக்கணு அப் டின்னா பிரியாணி எவ்ளோ வெங்காயோ எவ்ளோ தக்காளி எடுத்துக்கணு
அது அது வந்து அளவு தெரில எனக்கு ஆனா எனக்கு வந்து அது அந்த அரசி பாக்கும்போது அது எப் டி எவ்ளோ வைக்கணுனு எனக்கு பதோ தெரியு ஆனா இது இவ்வளோதா போட்ணு அவ்வளோதா போட்ண்ணு எனக்கு தெரியாது ஆனா வந்து அரி சி எவ்ளோ எவ்ளோ வைக்குமோ அந்த பதோ பாத்துட்டு அதுக்கப்றோ நா செய்வே ஆமா ஆனா எப்பவுமே வந்து கொஞ்சோ வந்து அ தக்காளி கம்மியாதா இருக்கணு வெங்காயந்தா அதிகமா இருக்கணு எங்க ஸ்டைல் பிரியாணி வந்து இப்டிதா இருக்கு அதுக்கப்றோ வந்து அ அவுங்க எண்ணெ எவ்ளோ வேணுமோ அவ்ளோ போட்டுக்குது அதுக்கப்றோ பட்டா லோங் அது தெரியுமா உங்களுக்கு ஹலோ ஹலோ ஹலோ